ஹலோ மேம் கேக்குதா மேம்
ஆ கேக்குது சொல்லுங்க யாரூ
ஹலோ
ஆ சொல்லுங்க கேக்குது ஹலோ
ஹலோ
ஆ கேக்துப்பா சொல்லுங்க
ஆ சொல்லுங்க மா மேம் ஏ பேரு நித்தீஸ்வரன் மேம்
ஆ ஒகே
திச்சியில இருந்து பேசுறே மேம்
அப்டிங்களா சொல்லுங்க சொல்லுங்க
இன்ஸ்டாகிராம்ல உங்க ஆட் பாத்தே மேம்
அப்டிங்களா செரிங்க ரொம்ப நன்றி சொல்லுங்க
ஆ மு நாங் நானு ஆமு நானூ ப்ரெண்ட்ஸ்ஸா டூர் போனோ மேம் ஒரு நாலு பேர் இருகாங்க மொத்தே
அப்டிங்களா சரிங்க இப்போ எங்கலுக்கு என்னன்னா ஒரே ஒரூ ரூல்ஸ் இருக்கு தம்பி எயிட்டீன் பிளஸ்ஸா இருந்தா மட்டும் தா பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டுந் தா நாங்க வந்து ட்ராவல்ஸ் அலோவ் பண்றோ பதினெட்டு வயசுக்கு பதினேழு வயசு வெச்சிருந்தா கூட நீங்க உங்க பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் உங்க கூட இருந்தா மட்டுந் தா அரேஞ் பண்ணி தருவோ
ஓக் கோ ஓகே மேம்
புரியதுங்ளா இப்போ உங்ள்க்கு இபோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி நீங்க ட்ரிப் பு தேடறீங்க தம்பி எந்த ஊருக்கு போகணு நீங்க பிளான் பண்ணிட்டீளா இல்ல பேக் அந்த மாரி கேக்கறீங்ளா
பாக்கேஜ் மாதிரி இப்ப என்ன அவைலபிளா இருக்குன்னு கேக்றோ மேம் இப்ப நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்டேஸ் கூட போறதுனாலே உங்களுக்கு ஓகே தானுங்க
ம் இப்போ பாத்தீங்கனா உங்களுக்கு நீங்க எடம் இந்த எடம் போனோ எங்களுக்கு ட்ராவல்ஸ் வேணு அப்படின்னாலூ நாங்க பண்ணி தருவோ ஒன்னூ ஓக்கேங்ளா
ஓகே மேம்
இதூ நாங்க காம்போவ்ல உங்களுக்கு பண்ணி தர்றதூம் இருக்கு
அப்னா ஓகே மேம்
இப்ப ஜூன் ஜூலை ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா மூணாருக்கு
ஓகே மேம்
அது மாதிரி வந்து கேரளா சைடு எல்லாமே அந்த வாகமேன் அது க்கு ஆ எல்லா இந்த மாதிரில்லா ஏரியா அது மாரி ஃபுல் அண் ஃபுல் ஹில்ஸ் ஸ்டேஷன் கொடைக்கானல், ஊட்டி
ஆ
அதுக்கப்றோ இப்ப கொடைக்கானல், ஊட்டினா கோயம்த்தூர் அந்த ஈஷா வந்து கவர் பண்ணுவோ
ஆ ஓகே மேம்
சோ இல்ல எனக்கு வந்து டியூ இப்ப எப்டி க டிவோஷனலா வேணு அப்டின் நீங்க பிளான் பண்றீங்கன்னா கும்பகோணம் ஃபுல்லா கும்ப தஞ்சாவூர் கும்பகோணம் தஞ்சாவூர் அந்த பெரிய கோவில்
ஆ
கும்பகோணம் ஃபுல்லா கவர் பண்ணுவோ ஆ ஃபைனலா முடிக்கறது வந்து சேலம் முருகன் கோயில் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது என்னென்ன கோவில் இருக்கு அப்டியும் காமிச்சிட்டு வருவாங்க சுவாமி மலை அந்த மாதிரி இல்ல இன்னு கொஞ்சோ லாங்கா போகணு உங்களுக்கு அப்டின்னா மதுரை கள்ளழகர் மதுரை போயிட்டா கள்ளழகர் கோவிலு பழமுதிர்ச்சோலை
ஓகே மேம்
சோ இந்த மாதிரி இல்ல சென்னை சைட் போகுணு அப்டின்னா உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் அத்திவரதர் அந்த காஞ்சிபுரம் அந்த கோவில் சைட் ஃபுல்லா காஞ்சி காமாட்சி அது மாதிரி பாத்துட்டு எல்லாமே உங்ளுக்கு கவர் ஆகு
இப்போ க கொடைக்கானல் போனோம்னா என்னென்ன மேம் அங்க அவைலெபிளா இருக்கு ரூம் எப்டி மேம்
இல்ல எல்லாமே நாமலே உங்களுக்கு
ஓகே மேம்
இப்போ நீங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ்தா கரெக்ட்டுங்ளா
ஆ நாலு பசங்க மேம்
ஓகே எங்ளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்களோட ப்ரூஃப் வந்து ஆதாரோட ப்ரூஃப் அனுப்பணு
ஓகே மேம்
சோ அதுல வந்து நாங்க செக் பண்ணுவோ உங்களுக்கு எயிட்டீன் பிளஸ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுவோ
அ ஓகே
பிக்காஸ் அதுல எதுவும் ப்ராப்ளம் ஆயிடக் கூடாது இல்லையா
ஆ ஆமாமா மேம்
ஆ அது மாதிரி பாத்துட்டு நாங்க அப்டி இல்ல உங்களுக்கு ஆதார் வந்து தர விருப்பல்ல விருப்போ இல்லனா உங்களோட ஐ டி கார்டு கூட நீங்க குடுக்கலா காலேஜ் ஐ டி
ஆ
காலேஜ் ஐடி அப்டி எய்டின்லதா ஜாயின் பண்ணுவீங்க சோ
ஆ ஆமா மேம் ஆ ஆமா இப்ப நாங்க நாளு பேரு ஃரெண்ட்ஸா இப்ப நம் நம்ப என்ன வண்டி மேம் கடைக்கும் எங்களுக்கு ஆ எங்களுக்கு இந்த பெரிய மினி பஸ்ல எது ஃப்ரீ பஸ் குடுத்து போறதுல ஓகேதா ஏ உங்களுக்கு தனியா கார் அரேஞ்ச்
பேருக்குனா நீங்க வந்து இண்டிகா இருக்கு சான்ட்ரோ
ஓகே மேம் இல்ல இல்ல நா என்ன சொல்ல வர்றன்னா வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட சேரந்து போற மாரி ட்ரிப் இருக்குமா மேம் எதும் பேட்ச் எதுவும் வருதா ஆ
அது வந்து இப்போ முந்தா நாள் வ வந்து ஒரு காலேஜ்ல கேட்ருக்காங்க சோ அவுங்களுக்கு வந்து நாங்க ஹோல்டு பண்ணிருக்கோ
ஓகே மேம்
இப்போ எப்டின்னா பாத்தீங்கன்னா இந்த மாச கடைசில தான் இது ட்ரி கா கன்ஃபாம் ஆகும்
ம்
நீங்க எத்தன பேர் போறீங்கன்றது நீங்க சொல்லுங்க அவுங்க சைடும் நம்ம கேட்டுப்போ கேட்டுட்டு உங்களுக்கு மினி பஸ் ஓகே அப்டி இல்ல நீங்க கார்ல போறதுனாலும் போகலா
எத்த இப்போ எத்த இந்த பேக்கேஜ்ல எத்தன நாள் டே எத்தன நைட்டு கவர் ஆகும் மேம்
த்ரீ நைட்ஸ் அண் ஃபோர் டேஸ் பாக்கலா
ஓகே ஓகே மேம்
இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா எப்டின்னா இப்ப நாங்க ரெகுலரா பேக்கேஜ் போறதுனால உங்களுக்கு உண்மையாவே சூப்பர் பேக்கேஜா இருக்கோ இப்போ நீங்க நார்மலா போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண் ஆகுனா நம்ம கிட்ட ஃபோர் தௌசண்ட்லேயே முடிஞ்சிடு
ஃபுட் இன்க்ழுடடா மேம்
ஆ ஃபுட் வந்து மார்னிங் மட்டும் கெடைக்கு
ஓகே மேம்
மார்னிங் வேணானு சொல்டீங்கன்னா நைட் அது குடுப்பாங்க நைட் இருக்கோ சோ நீங்க மதியமும் ஏதாது மா ரெண்டு வேல நீங்க வெளில பாத்துகிற மாரி மதியம் மட்டும் கண்டிப்பா ஆஃபர் பண்ண மாட்டாங்க
ஓகே மேம்
இப்போ சப்போஸ் எனக்கு வந்து மார்னிங் ஃபுட் கெடச்சுடும் நைட்ல கெடைக்காது அப்டின்ற பட்சத்துல நீங்க நைட்டு மாத்திகலா
ஓகே மேம்
இப்போ நீங்க சொல்ற ஹோட்டல்ஸே நாங்க கூட புக் பண்ணி தந்துருவோம் இப்ப அவுங்க உங்ககிட்ட வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்றாங்கன்னா நாங்க அத தௌசண் டூ ஹண்டரட் த்ரி ஹண்ட்ரட் டு ஹண்டரட் த்ரிஹண்டரட் மைனஸ்
ஆ ஓகே ஓகே மேம்
ஏன்னா அது எல்லாமே பேக்கேஜ்ல வராது
ஆ ஓகே மேம்
சோ கொஞ்சம் ரிடக்ஷன் தான் பண்ற மாதிரி இருக்கும் பட் பேக்கேஜ் வராது
ஆ
பேக்கேஜுன்றது வந்து நீங்க
இப்ப எங்களுக்கு எங்களுக்கு இப்ப ரூம் ஸ்டே பண்றதுக்கு வந்து அந்த கிளப் ஹவுஸ்லா அங்கங்க இருக்குல மேம் இந்த சின்ன டென்ட் மாரி போட்டு அது ஹில் ஸ்டேஷன்ல வியூ பாயிண்ட் பாத்த மாரி அந்த மாரி ரூம் கெடைக்குமா மேம் எங்களுக்கு
இல்ல இல்ல தம்பி நா ஏ என்ன சொல்றன்னா இப்ப நாங்க வந்து ஆஃபர் பண்ணி உங்களுக்கு தருவோ
ஆ ஓகே மேம்
கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கனா எதாது ஆ அங்க போயிட்டு சண்டேயோ ஏதோ பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கனா பேட் கமென்ட் குடுத்துருவாங்க நம்மளுக்கு இப்ப எங்ளுக்கு வந்து அந்த எடம் பிடிக்கல அப்டிம்பாங்க
அ
இல்ல மேனேஜரோட ஏதோ வாக்குவாத ஆயிருக்கு இல்ல சப்போஸ் அவங்க எதாவது நீங்க சோப் கேட்ருப்பிங்க இல்ல எதாவது கேட்டிருப்பீங்க அடிஷ்னலா கேட்டிருப்பீங்க
ஆ
இல்லனாட்டி கேட்டு டக்குன்ன எடுத்துட்டு வரலா இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாதுல்லையா ஏன்னா நம்ப
ஆ ஓகே இல்ல நாங்க நாலு பேர்னா கொஞ்சம் பிரிவிஸ் ச்சி கெடைக்காதா மேம் இப்ப எங்களுக்குனா இப்ப ஒரு ரூம்ல இருந்தா நாங்க வூ வியூ பாயிண்ட்ல செஸ் ஏதாவது வெளையாடறதுக்கு அவர் பசங்க கூட சேந்து வெக்க மாட்டுறது அந்த மாதிறியா
து எல்லாமே இருக்குப்பா சரிங்ளா இப்ப நீங்க வந்து என்னனா அ நீங்களே பாத்து சொல்லுங்க
ஓகே
இப்ப அந்த கிளாஸ் ஹவுஸ் மாரி இருக்கும் பாத்திங்ளா மலைய மலைக்கு மேல அந்த கிளாஸ் ஹவுஸ்
அதேதா மேம்
அது அதுவு இருக்கு மரத்து மேல அந்த கட்டிருக்க அந்த அட்டு அந்த மாரியு இருக்கு
ஆ
நீங்க ஆன்லைன்ல நீங்க பாருங்க
ஓகே மேம்
ஆன்லைன்ல உங்களுக்கு என்ன பிடிக்குது பாத்துட்டு ஏன்னா நாளைக்கு உங்களோட திருப்திய பொறுத்துதா எங்க கிட்ட ரிவ்யு நீங்க குடுப்பிங்க
ஆ
புரியுதுங்ளா இப்ப நாங்க அத குடுத்துட்டு நீங்க நாளைக்கு வந்து நல்லா இல்லன் கமெண்ட் பண்ணிட்டு போயிட கூடாது
ம் ஓகே ஓகே மேம்
நீங்களே வந்து உங்களுக்கு என்ன ஹோட்டல் பிடிக்குதோ நீங்க சொல்லுங்க நீங்களு வெலையு விசாரிச்சு கோங்க அவங்க கிட்ட அத
ஓகே மேம்
உங்க கிட்ட என்ன வெல சொல்றாங்கன் சொல்லுங்க நாங்க உங்களுக்கு வந்து அதுல இருந்து எரநூறுபா முன்னூறுபா கமி பண்ணியே பண்ணி தருவோ
ஓகே டூரிஸ்ட் கைடுலா கூட வந்துருவாங்ளா மேம்
ஆ டூரிஸ்ட் கைட் கண்டிப்பா இருப்பாங்க டூரிஸ்ட் கைடுக்கு வந்து நீங்களா பாத்து எவ்ளோ குடுக்க
ஆ ஆ ஓகே மேம்
பட் எங்க சைட்ல இருந்து அவங்களுக்கு போகு பட் ஆனா அவங்க ஸ்பெண்ட் பண் றாங்கனும் போது இப்ப நம்ம ஒரு டிரைவர் கூட்டிட்டு போம் போது படி காசு குடுப்போ சாப்பாடு வாங்கி குடுப் ஒரு டீ குடுப்போ அந்த மாதிரி உங்க சைட்ல இருந்து ஏதாது டிப்
ஆ ஓகே மேம்
முழுக்க முழுக்க எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு டூரிஸ்ட் கைடு வந்துருவாங்கப்பா
ஓகே மேம்
ல வந்து எந்த காசுமே நீங்க குடுக்க தேவல்ல அது வந்து நீங் க டிரைவருக்கு எதாவது டீ காஃபி வாங்கி தரிங்க டிஃபன் அது உங்களோடது
ஓக்கே மேம் இப்ப இது என்னன்னா நாங்க பேச்சுலர்ஸ் பார்டிக்காக போறோ இப்ப அடுத் அடுத்து என் ப்ஃரெண்டு கல்யாண ஆவுது அவுனுக்கு ஹனிமூன் ட்ரிப் சப்ரைஸா பிளான் பண்ணான்ருக்கோ இன்ர்நேஷனல் ட்ரிப் எங்கெல்லா அவைலெபில்லா இருக்குன் சொல்ல முடியமா மேம்
இல்ல இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து எல்லாமே இருக்கு இப்ப இந்த மால்தீவ்ஸ் போறாங்கல்லிங்களா
ஆ மேம்
மல்தீவ்ஸ்ஸு அப்ற தாய்லேன் போறாங்க
ஹா
அப்புற நறைய பேரு யூரோப் போறாங்க
ஆமா மேம்
ஓக்கேங்களா இந்த மாதிரி நெறைய இருக்கு. இல்லப் உங்களுக்கு வந்து ஃபிலிப்பைன்ஸ் போவாங்க இல்ல அந்த ஈஃபிள் தவர், அந்த மாரி ஒங்களுக்கு என்ன வேணும் பாரிஸ்ஸோ சிங்கப்பூரோ மலேசியாவோ?. உங்களுக்கு என்ன இன்ர்நேஷனல் ட்ரிப் வேன்மோ எல்லா ட்ரிப்பு பண்ணிதருவோ
ஓக்கே மேம் ஓ ப்ப அது மாரி ட்ரிப்புக்கு தவுந்த மாரி பேக்கேஜ்ஜு வந்துரூ
ஆம்மா கண்டிப்பா? இப்ப தேர்ட்டிஃபைவ் டு் ஃபார்ட்டி. தௌசண்லே, நீங்க வந்து சிங்கப்பூர் அண்ட் மலேசியா பொய்ட்டு வந்துற்ல்லா
கப்புல்கா மேம் இல்ல, ஒரு சிங்கிள் பெர்சன்க்கா. ஓ. சூப்பரு மேம்
இப்ப வந்து டூ டேஸ் அண் த்ரீ சாரி டூ நைட் அண் த்ரீ டேஸ்.
அ
அது கம்ப்ளீட்டா? நம்ம பண்ணி தருவோ. இப்ப இன்னு வந்து அவுங்க கூட கம்போஸ்ட்டா இன்னு நறைய பேர் கூட்டிட் போறாங்கன்னா? இன்னுமே ஒரு ஷ ஒரு ஐயாயிர பத்தாயிர ரிடக்ஷன் பண்ணி தருவோ
ஓக்கே ஓக்கே மேம்
ச்.. இப்போ போறவுங்க இவுங்க ரெண்டுப்பேரு பட் இன்னு கொஞ்ச பேரா போறாங்கன்னாலு நம்ம பண்ணித்தர்லா
ஆ
அதுனால நீங்க அத பத்தி வருத்தப்பட வேணா. அது மாரி இந்த ஈரோட் ட்ரிப் கூட நல்லாருக்கு ஈரோட் போனீங்கன்னாலே இப்ப இங்க நீங்க! ஊட்டிக் கொடைக்கானல்ல எப்டி ஃபீல்ருக்குமோ?. அதே மாரி ஃபீல் கூடு ஈரோட்ல, அந்த மாரி ரூம் செட்டப்ல்லா நல்லா சூப்பராருக்கு. அந்த வியூவ மவுண்டென் வியூஎல்லாமே அங்யு நல்லார்க்கூ
ஓக்கே. மேம்
ஸோ அதுனால நீங்கள் வந்து அதுதா இப்ப நீங்க உங்களுக்கு என்ன தேவயோ? நீங்க அத எங்கிட்ட சொல்லுங்க உங்ளுக்கு அது மனநிறைவா இருக்கணு. எங்குளுக்கும் அது மனநிறைவா இருக்குணு அதுக்கேத்த மாதிரி நாங்குளு உங்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணிதருவோ. எதாவ்து கொ ற இருந்துச்சுன்னா? நீங்க எனக்கு அந்த டைம்ல கால் பண்ணுங்க. ரிவிய்யூல மட்டு போடாதீங்க?. புரியுதுங்களா? ரிவ்யூல போட்ற அளவுக்கு என்னா! நீங்க எப்போ கூப்பபிட்டாலுமே ட்வெண்ட்டி ஃபோர் பார் சவன். நா வந்து அவைலபிளா இருப்ப
ஓக்கே. மேம்
என்னா! நீங்க மனநிறைவா ஒரு நாங்க ஒரு வேல பண்றோன்னா? அத உங்களுக்கு அத சந்தோஷ்மா! நீங்க இது பண்ணணு அப்டிங்கறதுக்காக மட்டுந்தா
ஹிம்..
ஆனால எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பாகுதுனாலு நீங்க வந்து அத ஏகிட்ட சொல்லுங்க அத வந்து திருப்பி சரி செஞ்சு கொடுத்துட்லா சரிங்களா செரி ஓகே நா நாளைக்கு அவுங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நா ட்ரிப் சொல்றே அப்டி இல்லைன்னா கூட நீங்க கார்ல போய்ட்டு வந்துருங்க நீங்க எந்த இந்த ஞாயித்துக்கெழம கேக்குறீங்களா அடுத்த வாரம் ஓகேங்ளா
மேம் நாங்க ஒன் மந்த் போவோ
அப்டிங்களா அப்ப அப்பனா நீங்க வெயிட் பண்ணுங்க தம்பி வேற யாராவது இருக்காங்ளா பாத்துட்டு உங்களுக்கு இன்னு கூட நம்ம பெஸ்ட்டா பண்ணி தரலா
ஓகே ஓகேங்க
சரிங்களா ஏன்னா செமஸ்டர் எக்ஸாமு இப்ப முடியற டைம் முடிச்சுட்டு எல்லாரும் போடுவாங்க பேக்கேஜு ரெகுலர் ரெகுலர் கஸ்டமர்ஸ் பசங்களுமே இருக்காங்க
ஆ
தோ அவுங்க வந்து கண்டிப்பா கால் பண்ணம் போது நா உங்களுக்கு பண்ணி குடுக்குறே ஆ ஓகேபா ஓகேபா ரொம்ப தங்க்ஸ்பா தே ஆ